ஆ ஹாய்
ஆ கேக்குதுங்ளா கிளியரா இருக்கா
க்குதுங்க உங்களுக்கு க்ளியரா இருக்கா
ஆ கிளியரா இருக்கு
ஓகேங்க ஓக்கே ஆ இன்னைக்கு நம்ம மொபைல் அடிக்ஷன் பத்தி பேசலாங்ளா
ஆ ஓகே ஓகே
ஓகே நீங்களே ஸ்டார்ட் பண்றிங்ளா
ஆ ஓகே ஓகே ஓகே மொபைல் அடிக்க்ஷன்னு பாத்திங்கனா அ நார்மலி எனக்குமே அது ஜாஸ்தின் சொல்லலா அ அ அது ரொம்பவே தப்புன்னு எனக்கு தெரிது ஆ எப்பிடி பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைம் கெடைச்சா இப்ப வேலைக்கெடையில கூட ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ இதுக்கு எடைல வந்துட்டு ஏதோ ஒண்ணு பாத்துட்டே இருக்கற மாதிரி அ ஆனா வேண்டாதது எதுவும் இல்ல நார்மலி ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணிட்டு அந்த மாதிரியு ஒரு மைண்டு ஆனா எனக்கே இது தெரியது வந்துட்டு நம்ம ரொம்ப மொபைல் யூஸ் பண்றோன்ற மாதிரி தெரியுது நைட்டு தூக் தூக்கத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்கெலா திடீர் னு முழிப்பு வந்சுனா அதுக்கப்புறோ தூங்க முடியாது அப்படி இப்படினு உருண்டு பெரண்டெல்லா படுத்தாலுமே தூக்கொ வராது ஆ டக்குன்னு என்ன பண்ணிடுவேன் மொபைல் எடுத்துருவ எடுத்து அதுக்கப்புறோ ஸ்க்ரோல் பண்ணி ஏ என்னது இப்டியே சொல் டூ ஹார்ஸ் போயிரும் அந்த மாதிரி இருக்குது ஆனா எனக்கு தெரிது வந்துட்டு அது ரொம்போ ஒரு வே ரொம்ப வேண்டாத ஒரு ஹேபிட்டுன்னு எனக்கே தெரியோ பட் ஆனாலு அது எப்படி கண்ட்ரோல் பண்றது என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேன்து
ம் ம் அப்படியே நீங்க சொன்ன பாக்கிய நானோ இப்போ சும்மா வீடு வந்து அ கூட்றன்னு வெச்சுக்குங்களே ஒ ஹவுஸ் கீளீன் பண்றப்போ கூட்றப்போ ஒரு பாட்டு தேடுவ தேடிகிட்டே இருப் அ ஏதாவத் ஓ ஓ ஓ செந்த இது இந்த குரூம் குரூம்ஸ்டிக்க வெச்சுட்டு தேடிகிட்டே இருப்பே என்ன பாட்டு என்ன பண்ணா அதுலயு ஒரு கால் மணி நேரோ போயிடோ அப்படியே தேடி தேடி தேடி அதுக்கப்புறந்தா தெரியு இல்ல இல்ல இப்படித்தா இ இது இது ரொம்பவு இம்பாட்டண்டா என்ன இப்படி கேட்டுட்டே பண்நொன்னு சொல்லி அதுக்கப்புறமா போயி சரி ஓ கேட்டு போவே அதுல ஒரு கால் மணிநேரொ வேஸ்ட் ஆகுமா அதே மாதிரிதா சமைக்கிறப்பயு ஏதாவது ஏதாவது ஒரு நாடகோ இந்த விஜய் டீ வி ஏதோ ஒரு நாடகோலா போடுவாங்கள்ல ஏத் வோ ஒன்னு ஓடிட்டே இருக்கணோ சைடுல எனக்கு அப்பதா எனக்கு நா ஒரு ஏதாவது வேலையே ஆகோ சோ அந்த மாரி வந்து நீங்க சொல்ற மாரியேதா இப்போ தூ நைட்டு தூங்குறப்பமே பாத்துக்கங்களே ஒரு ஒரு பனி பன்னண்டு ஆநாளுமே நா வெக்கவே மாட்ட சரி சும்மா போயி ஏதாவது பாக்கலா அப்டின்னு சொல்ட்டு போவ அதுலேயே அப்படியே போய் போய் மணி மூணாயிடோ நா தூங்கறதுக்கு அது ஒரு பேட் ஹேபிட் தா நானோ நெனைக் ரொம்ப அட்டிக்டிவா இப்ப இருக்க மாரி நானு யோசிச்சுகிட்டு இருந்த நீங்க அப்படியே அதே மாரியே சொல்றீங்
ஆ ஒனா ஒவ்வொரு நேரோ பாத்தீங்கன்னா ஆஹ் இப்படி சொல்றது நைட்டு தூக்கலாம் வந்து செரி ஒரு பத்து நிமிஷோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ரெண்டாவது செகண்ட் மூணாவது செகண்டே நான் தூங்கிருப்பேன் அந்த மாதிரி கூட ஆனது இருக்குது எனக்கு ஆனா இப் இப்டியெல்லாம் மொபைல் யூஸ் பண்ற நல ஒரு படம் பாக்குறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அது ஏன்னா அவ்ளதான் பாக்க முடியன் நல தூங்கிடுவேன் அது அது ஓட ஓ ஓட தூங்கி வேண ஆனா இந்த இப்போ ஃபஸ்ட் டே பார்த்தது கொஞ்சோ ஞாபகம் இருக்கும் நெக்ஸ்ட் டே அத கண்டினியூ பண்ணா அது மே நெயாபக இருக்கு செகண் டே தேர்ட் டே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட எல்லாம் மறந்துருபேன் இது எதுக்கு இந்த கத வந்துச்சு அப்பற அதுக்கப்பு சொன்னாரு படல் பாக்குறது விட்டுட்டே எதுக்குச்சும்மாப்பா ஒண்ணுமே புரியாது எது தோ ஓடு து னு விட வேண்டியது அதுக்கப்பறோ எதுக்குப்ப சும்மா ஸ்டோரேஜ் ஃபில் பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சட்டேன் ஆனா வந்துட்டு ஒரு லிமிட் யூஸ் பண்ணலா என கேட்டீங்கன்னா வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்றது வந்து இப்ப நம்மளுக்கு ஏ இப்ப நம்மளுக்கு எந்த பாதிப் இல்ல ஆனா ஃபியூச்சர்ல பாதிப்பு இரு கண்டிப்பா இருக்கணது இருக்கும் இருக்கு தான் நான் சொல்லுவேன் இப்ப பெரியவங்க நம்மளுக் கே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம் நம்மளுக்கு தோணுது நம்ம வச்சடுறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாச்சு வச்சிருவோம் ஆனா இப்ப இருக்கிற
பாத்தீங்கன்னா ஆஹ் தலைவலி எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த மாரி வந்து போன் பார்த்த பார்த்த நைட் டைம்ல லைடும் ஆஃப் பண்ணிருவோம் அந்த இருட்டுல பாத்து பாத்து கண்ணுமே கண்ணு எரிச்சல் வந்து இப்போ ரெண்டு நாளாதான் போன் எடுக்காம இருக்கேன் அந்தருவு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அதான் ரொம்ப அடிக்டவா இருக்கும் நமக்கே தெரிய
செரி அத்தான் யோசிக்கிறேன் ஏன்னா நம்பளுக்கு பெரியவங்க கொஞ்சோ தெரியுது ஏதோ ஒரு பிரச்சன வந்சுனா ஐய்யோ இதனால தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நம்ப கொஞ்ச ஒரு ரெண்டு நாளா கொஞ்ச கண்ட்ரோல்ல இருப்போ ஆனா இப்ப இருக்கிற சின்ன கெழந்திங்க பாத்தீங்கன்னா அ இப்போ ஒரு சாப்பாடு குடுகுறதுக்கு போன் வேணு அவங்க கொஞ்ச நேரம் பேசாம இருப் இருக்கணுனா போனு வேற எதாச்சு நம்பளுக்கு பெரியவங்களுக்கு கு எதோ ஒரு வேலன்னா போனு இப்ப என்னய பாத்துகிட்டீங்கன்னா நா வந்துட் வந்ட்டு மாமியார் நானு பைய மட்டு வீட்ல இருக்கிற மாரி இருக்கிற டைம்ல அவன டேக் கேர் பண்ணி க்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க எதோ ஒரு வேலைல இருப்பாங்க நா எதோ ஒரு வேலைல இருப் ப்ப ஆஹ் நானே என்ன பண்ணிட்டனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு போன வெச்சுட்டு அவன உட்கார வெச்சு பழக்கீட்ட அதுமே ரொம்ப தப்பான விஷ ஏதோ ஒரு விளயாடுறது போட்டு குடுத்துடோனா அது விளையாண் இப்பனால அழுதுகிட்டே இருப்பா அப்டின்னு சொல்லிட்டு போன வெச்சு குடுத்துட்ட அது எப் எவ்ளோ ஒரு நாலு மணிநேர ஆனாலு அந்த கெழந்த வந்துட்டு எந்த பிரச்சனயு இல்ல
அதுதா ஒரு மாரி போர் அடிச்சு வெச்சர மாட்டிங்குறாங்க கெழந்தைங்கலா
வேற வேற வேற சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களே
பொண்ணுமே அப்டி தா எங்க அண்ண பையனுமே அப்டிதா ரெண்டு பேருமே அப்டிதா ஹ் அண்ண பைய வந்து கொஞ்ச இப்ப வளந்துட்டா இப்ப அவனுக்கு ஒரு ரெண்டர வயசு ஆச்சு அவன் வந்து டிவில ஓக் காலிலருந்து நைட் எவ்ளோ நேரம் பாப்பான் போல பாத்துகிட்டே இருக்கா டிவி அந்த ரைம்ஸ் ஒடுறது அந்த டிவில அந்த இப்ப ட்ரெயினு பஸ்சுலாம் அந்த பொம்ம பட போடுவீங்களா அத பாத்துகிட்டே இருக்கா தெரியாம அவுங்க கையில நம்ம போன்ன குடுத்துட்டோனா முடிஞ்சுது அந்த மாரி எதாவ் விடியோ போட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டோ
ரொம்ப கஷ்ட தானே இப்ப இப்ப இருக்கிற கொழந்திங்க பாத்தீங்கன்னா ப்யூச்சர்ல ஏதோ நா ஆயுரு பய ஏமாவே இருக்குது
து இப்போ நிறைய ரீல்ஸ்மே வருது பாத்தீங்க இந்த மாதிரி கொழந்தைங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்தாவே இப்படி கண்ணாயிடுமா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க இல்ல அந்த மாதிரிலாப்
அதலா அதக்கூடப் போட்டு கொடுத்தா பயப்படுற கொழந்தைகளா இருந்தா ஓ கே இது வந்து அதெல்ல சும்மாமா அதையெல்லா பாத்துட்டு இருக்காதன்ற மாதரி பேசுறாங்க சும்மா அதுக்குயிதுக்குனு மிச்சுட்டு இரு இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க பாஸ்வேர்டு கூட அவங்களுக்கு தெரியுது ஏ பையன பாத்தீங்கன்னா அ கூக்கல சேக் இருக்கதுக்கு முன்னாடியே ஏதோ ஒண்ணு வந்துட்டு பாஸ்வேர்ட் போடுவோம்ல அப்பா அவங்க முன்னாடியே உட்காந்து நா டைப் பண்ணிருவ அவனுக்கு என்னத்த தெரிய போகுது அப்படின்னு ஆனா அத அத கண்டுபிடிச்சு அவ ஓபன் பண்ணுவா
ம்
தா யோசிச் இது டேஞ்சர்ரானது இது வந்துட்டு பாஸ்வேர்ட்டு ஒதுங்காது இப்ப ஸ் ஸ்கூல் போனதுக்கப்பபொறம் சொல்லவே வேண்ட டா ஏ என்னதா பாஸ்வேர்டு பாஸ் இதோட முட்டு ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வருமோ மாத்தி போன வச்சுட்டே அவ்வளோதா ந அன்னிக்கு க்கு ரண்டாயிரம் வீ பாஸ்வேர்ட் சொல்லி் கொடு இருக்கிற வரைக்கு அவ அழுகுவா அழுகுவா அழுகுவா அதுக்கப்பொற அது எங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனைையா வர்ர அளவுக்கு அழுகுவா இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணி நா என்னா னா ரொம்ப தப்பு தா நா நானே யோசிக்கிறே இது வந்துட்டு இப்படி பண்ணி பண்ணாம இருந்து இருக்கலாம்போல ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்ம் வந்துட்டு இட்ரோ அவ்ளோ கண்ட்ரோல இருக்காங்க அய்யோ போன் குடுத்தீங்கன்னா போனயே அவனுக்குபோ இப்போ ஓ யாராச்சும்போ கசினோட குளந்தைல்லா வந்து அழுதா கொஞ்சநேர போன் ஆன் பன்னிக்கொடு சுத்துவாங்கல்ல அப்டின்னா அத மட்டும் பண்ணாதா அதுக்கு அவனுக்கெல்லா போன் யூஸ் பண்ண தெரியாது அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னே தெரியல
அதுதா நானு பாத்திருக்கே நெறைய பேர் அந்த மாரி பண்ணிரு க்காங்க இப்ப வந்து நம்ம கொளந்தைங்க நம்ம ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடல்டே சில அதாது அடல்ட்டுனா வந்து இப்ப புதுசா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருப்பாங்க இல்லங்களா டென்து டுவெல்த் அந்த மாரி இல்ல இந்த மாரி கேம்ஸ்க்கெல்லா ரொம்பவே அடிக்டிவா இருக்காங்க இல்லைங்களா என்னோட சித்தி பையன் ஒரு தம்பிருக்கா அவ வந்து இப்பதா டென்து படிக்கிறா டென்த் படிக்றான் எனக்கு இப் ப்போ ஐபோன் வேணு அப்டின்னு வீட்ல பயங்கர சண்ட அவனுக்கு அத பத்தி என்ன தெரியுனு தெரியல கேட்டா அவெ சொல்றான் இதுல இப்டி இருக்கு இதுல இப்படி பண்ணிக்கலா அப்படி பண்ணிக்கலானு அவ்ளோ சொல்றான் அந்த வயசுல அது தேவையா என்னங்கிறது அவங்க பேரன்ட்ஸ்குக்கு தெரியும் அப்படின்றனால அவங்க முடியவே முடியாது நீ காலேஜ் சேரு இல்ல காலேஜ் செகண்ட்யியர் தேர்ட்யிர்ல தா வாங்கி தருவே அப்டின்னு நிக்குறாங்க அவன் பயங்கர சண்ட கட்டி எனக் ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் போனாவது வேணும்னு கடைசிக்கு போன் வாங்கிட்டா இப்போ
ஆஹ் இந்த இந்த போன் அடிக்ஷன் இந்த கேம் அடிக்ஷன் எல்லா ஸ்டார்ட் ஆனதே இந்த கொரோனாலதா அந்த பப்ஜினு ஒண்ணு எப்ப வந்துச் ச்சோ அப்பத்துல இருந்து வந்து டு இப்ப சிப்பாம் ஆஹ் அந்த பப் எல்லா முதல்ல பெரியவங்க விளையாண்ட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன கொழந்தைங்களே விளையாட ஆரம்பிச்சு
ஆஹ் இப்ப எனக்கு சி அம்ப அவனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு இந்த மொபைல் பத்திலா தெரியல அவ அவ்ளோ சொல்றான் உம் உம் எனக்கு ஆச்சிரியமா இருந்தது எப் எப்டி இதெல்லா உனக்கு தெரி்ஞ்சுது அப்டின்னு கேட்ட எல்லா யூடியூப் வீடியோ தா அப்டின்றான்
இந்த மொபைல மார்னிங்ல இருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் பாத்து பாத்து பாத்து தூக்கத்துல பேசுறது கூட அவன சுடு இவன சூடு அவ அங் க நிக்கிறா அவன கொள்ளு இது இது தொ வாயில வருது தவருது வேற எதுவுமே வர்றது இல்ல அத பண்ணு இத பண்ணு கொண்ணுரு கொண்ணுரு ஃபுல்லாவே அதத்தா நா யோசி சிக்றே இவுங்க மைண்ட் எவ் எவ்ளோக் எவ்ளோ மாறிட்டே வருது எதோ ஒண்ணு பேசிட்டோனா நா போ வீட்ட விட்டு போறே நா அத பண்ணிருவே இல்லாட்டி என்ன கொண்ணுருமா என்னா அப்டி யோசிப்ப நம்பளு சின்னவயிஸ் ஸ்ல இப்டியெலா பேஸ்னா நம்பொ அம்மா வந்து ஒரு அடி வுட்டா அதுக்கப்ற அந்த வார்த் தயேநம்ப மறந்துறுவோ ஆனா அதே பாத்தீங்கன்னா இப்போருக்கிற கொழந்தைங்கள நம்போ எதுக்கு இப்டி பேசுறேன் கேட்டா கூட அடுத்தது நெறைய நியூஸே கேள்விப்பட்ரு ப்பீங்க கொழந்தைங்க இப்டி நடந்துக்காங்க மேல புக் புக்ஸ் காங்க தூக்கு மாட்டிகிட்டு சின்னச் சின்ன விஷ்யத்துக்கு தா கொழந்தைங்க ஒவ்வொன்னு பண்றாங்க எல்லாமே
ஆமா அதுக்கு என்ன காரண் அதா அதுக்கு என்ன காரணோனு நெனைக்கிறேன்னா ஆரம்பத்துலருந்தே அவுங்கம்மா ப வந்து ஸ்ட்ரிக்டா இல்லன்னா இல்ல அப்டினு சொல்லாம வளத்து போய் திடீர்னு இப்டி பண்றனால அவுங்குளுக்கு அது ரொம்ப ஒரு பயமாவூ ஏமாற்றமாவூ இருக்கூ போல
கண்டிப்பா
பண்ணிர்றாங்க ஆ நானு நெறையப் பாக்குறே இப்போ அந்த மாதிரி
ஆ
ம் ஆ
எல்லா நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டோன்னா எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குன்தா நா நினைக்கிறே ஏனா இதுக்கு இதுக்கப் அப்றோ மாமி இந்த வைப்ரேஷன் ரேடியேஷன்லா ரொம்ப ஜாஸ்தி போனுங்க இதெல்லா பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்க கூடாது ட்றாங்க ஆனா நம்மளுக்குல்லா தலைக் கேம்பாக்த்துல இல்லன்னா தூக்கமே வராது அந்த மாரி போட்ருக் கது செரி அடுத்த டாபிக்ல கண்டினியூ பண்லா